அ ஹலோ சொல்லுங்க
ம் சொல்ட்றா
என்ன பண்றீங்க
இதுங் வந்து வெளிய வந்து கொண்டிருக்குது
வெளிய வெளிய வந்து கொண்டிருக்கிங் ம்
இப்ப வந்து எடத்த க்ளீன் பண்றே க்ளீன் பண்ணிக்கொண்டே இருப் காத்தடிச்சுன்ட்ருக்க
ஆ அடி அடி
குளும்யாருக்கு
சேரி அப்பயே அ புரியில
கூலிங்கா இருக்கு
ஓகே ஓகே
சிலு சிலு சிலு சிலு சிலு ம் உள்ள சில் சில்லு சில்லா
ஆ ஆ
நானு இந்த கல்லகா பருப்பு தோலுங்கள உரிச்சி சாப்ட்டு தோல் மாட்ட கீழ போட்டு வெச்சிர்ந்தனா
ஓகே
அப்ப இந்த ஃபேன வெச்சு இப்ப தள்றனே புஸ்சுனு அது தள்ளித்தள்ளி ஓடுது
ஜாலியா இருச்சா வெளாட்றத்துக்கு
ஆ வெரட்டினு இருக்கே
ம்
ஓடு ஓடு ஓடு ஓடு மறுபடியு காத்தடிச்சு இந்த பக்கமே வந்தேர்றா ஓடு
ம்ஹும்
ஆ எல்லா புஸ்சு புஸ்சுன் பறக்குது அப்டியே நா போய் அது கூட வெளாட போற இது ஓடு ஓடு ஓடட நா நா அப்டியே பேரு
எத்தன வருஷ இருக்கு
நா பொறக்த்து முன்னாடி இதுவுலா ஆவத்து முன்னாடி
எதுவ்லா ஆவுறத்துக்கு முன்னாடி
இதுதா ஆவறத்துக்கு முன்னாடி எங்க மம்மிக்கி
ம்ஹீம் கேட்டே கேக்க கூடாதா என்ன அத கேக்கத்துக்கான உரிம கூட இல்லியோ
இல்ல சொன்னாங்களா என்னாச்சுந்தா கேட்ட
ம் ம் ஓகே ஓகே ம் நல்லா மாட்டி விடுவ போல எங்கம்மா கிட்ட ஐய்யோ உங்க அம்மா கிட்ட
ஏ
மாட்டி வுட்டியே இப்பதா
ம்
அப்பிடி இருக்குணு
அப்பிடி இருக்கணு அது உங்குளுக்கு கெடைக்கு எங்களுக்கெல்லா கெடைக்காது உங்க வீட்லே ஒரு கேள் இருந்துருந்தா அப்பிடி கெடச்சுருக்காது
இல்லியே
அப்டிதா
இல்ல
ம்ஹும் அப்டிதா
நீங்களு ஒரு ஹியூமன் தானடா
நாங்களு ஒரு ஹியூமன்தா அதவிடு எங்களுக் எனக்கு அ ஆ எனக்கு
ஆ
இது வேனு அது என்னாது ஏதோ ஒன்னு நாட்டு மருந்து கடையில ஒரு ம் இந்த கொட் மனு சொல்லுவாங்கள அது இருக்குமே அது கூட ஆ அந்த அண்டர் ஐக்கு வைப்பாங்கல்ல
அண்டர் ஐக்கா
ஆ டார்க் ஸ்பேச்சுக்கு
ஆ
அது வெச்சா போகுன்னு சொல்லுவாங்க எனக்கு அது வேணு
ம் எங்க இருக்கு அது
தெரிலியே
ம்
ம் ஆ தெரிய்ல மீன்ஸ் அந்த நாட்டு மந்துகள்ல தா இருக்கூ அது எனக் நாளைக் வா நாளைக்கு இல்ல நாளன்னைக் வாங்கித்தா
சேர் சேர்
ம்
ம்
என்ன இப்டி கேட்டுனேருக்கா அதெல்லா திட்டமாட்டியா
ஏ
அ ஏ சும்மா சும்மா எதனா கேட்டுனே இருக்க
ஆஹா
ஏ
ஏன்னா
ஏ இப்ப சிரிச்ச
ஏ கேட்டல்ல அத
சேர் சொல்லு கேக்க மாட்டியா அப்படில்லா
ஏ சொன்ன
ம் கேளு
ஆ
ஆ கேக்கள புரியல
கேக்கமாட்டே
ஏ கேக்கமாட்டே
ஏ கேக்குனு
ஆம்மா சும்மா சும்மா கேட்னுர்க்கேனே
ம் நீயூ சலிக்காம வாங்கித்தர வாங்கித்தர வாங்கித்தர பூம்மூ மாடுமாரி தலையாட்டுற
அந்ரா அ ஏ என்ன ஒரே சக்கென்ல பூமுல் மாடாக்கிட்ட
இல்ல கேக்குற என்னோட கொஷ்ஷின்
ம் தெரியிலியே
ம்
ம் கொஷ்சின் தெரியில எங்கள்க்கு ஆன்சர் தெரியிலன்னா கொஸ்டின க்கு அப்டி இப்டீ எழ்தலா எனக்கு கொஸ்ஸினே தெரியில நா என்னான்னா
அத கொஸ்ஷின் நா சொல்றனே அப்பற என்ன தெரியில்ல
தெரியில ஒ டயலாக் தா
ம் ம் அமா செரி செரி பேசுங்க பேசுங்க
ம்ஹி
ம் அங்க மழ பெயுதா
இல்லியெ சத்தமா கேக்குது
அஹ கேக்குற பெய்யுதான்னு
ஆ
ரொம்ப காத்து சவுண்டு் கேக்குது
நான் தா காத்து உருவாக்குறே
தெரியுது தெரியுது
லைட்டா குசு உட்டே
ச்சை லூசு
சத் ஏ அது வந்து நேச்சுரல் கேஸ்ரா வாயுடா அது அதுவு ஒரு வாயுவு நைட்ரஜன் மாறி அது ஒரு வாயி
ஐய்யோ எம்மா தேவல்ல
யாரு
ம்
சேரி சரி
நாளைக்கு ஃபைவ் ஓ கிளாக் எழுப்புடவா
ஆ
ஓக்கே ஓக்கே
நா இன்னைக்கி எழுந்துக்குல பட் வெயிட் பண்ணிட்டு இருந்த
வெயிட் பண்ணிட்டு இருந்தியா
ஆமா
எப்டி
டைம் பாசுல கரெக் வரத்துக்கு ஒரு டென் மினிட்ஸ் என்னமோ இருந்தது ஆ வரும் வரும் வரும் வருன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தே கரெக்டா அடிக்குது
எனக்கு ஏன் எப்டின்னே தெர்ல கரெக்டா ஒரு ஃபோர் இல்லனா த்ரீக்கு டக்குன்னு முழிப்பு வந்துடுது
ஆ
அது ஏயான்னே தெர்ல
அது எனக்கும் ஒரு டைம் அப்பிடி தா ஆகுது டூ மணி எல்லா வந்துரும்
ஐ மீன் இன் இப்பதா ரீசன்டா
ஆ
அப்படி முழிப்பு வந்துடுது அதுக்கப்புறோ தூங்கறதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் எடுக்கறே அப்புறோ தூங்கிட்றே
உம்
உம் நானும் ஹெல்தியா சாப்புட்ணு அப்டின்னு ட்ரை பண்றே ஆனா முடியல ஏய் எனக்கு இது ஒன்னே ஒன்னு வாங்கி குடுக்குறியா கோச்சிக்காம
என்ன இது
மக்கானா
அப்புட்ன்னா
அது வந்து நல்லது அதுவு நாட்டு மந்துக்கடயில தா விக்கும் அது வந்து அப்பிடியே நம்ம சும்மா அத எண்ணெ ஊத்தாம அப்டியே வறுப்பாங்க தெரியுமா நீ அந்த கலாக்கா வறுக்கறீங்க இல்ல கலாக்காவா என்னது அது
வேர்க்கல்ல
வேர்க்கல்ல ஆ அத வந்து வறுக்குறீங்கில்ல அந்த மாறி இத வறுத் து அப்டியே சாப்புட்ணு நல்லா இருக்குமான்னு தெரில இதுக்கும் ட்ரை பண்ணது இல்ல ஆனா சாப்புட்ணும்னு ஆச ஆனா அது ஒரு பாக்கெட்டே ஒன் ஃபிப்டி
பரவால்ல
வேணா
ம்
வேணா வேணா வேணா வேணா வேணா
ம் வே
அதுல கம்மியா இருக்கான்னு வேணா கேட்டு பாக்குறே
ம்
வா
ம்
எனக்கு அது என்னான் அது சாப் அது எப்டி இருக்குன்னு எனக்கு தெர்ல ஆனா அது சாப்புட்ணு போல இருக்கு ம்
இந்த ஃபேன் நா நேத்து யூஸ் பண்ணியிருந்தேந்தான்டா
ஓகே
இந்த இன்னமு யூஸ் பண்ணது புல் ஸ்பீட்ல வச்சுதா சார்ஜ் இன்னமு காலி ஆவல புல் ஸ்பீடு எதுலுமே புல் ஸ்பீடு வச்சா ரொம்ப நேரோ தாங்காது
ம்
த்ரீ மாடல் இருக்கு மீடியம் லோ மீடியம்
ம்
இங்க கையாண்டு இருந்து காலுக்கு போதுரா காத்து ரெண்டாயிரோ எம் ஹச்சி நல்லதுதான்றா காசு கொஞ்சோ அதிகம இருந்தாலு ஒரு சாட்டிஸ் குணுல்லா
நா வேணா அது ரொம்ப ரொம்ப செலவா இருக்கு
ம் ஆனா எனக்கு இதுல்லா இருந்தாத கொஞ்சோமாச்சு காத்து வர மாரி இருக்கு டே நிக்க வ ச்சிட்டு இது இருந்தா தண்டா அந்த டைம்ல சொல்றேன்டா வேர்தூத்து தெரிமா
ஆமா
அப்டியே கொஞ்ச நேரோ வச்சிருந்தேனு வச்சிக்கேயே ஈரமே இரு க்காது காஞ்சி பொய்டு அப்டியே அப்டியே அடிக்கும்போது சில்லுன்னு காத்து வருண்டா
அ அ
ஆமையா இருக்கு அது அப்டினு அதுக்குனே போய் மூஞ்சு கழுவிணுவன்ட்டு மூஞ்சுல அப்டியே புசுபுசு அடிப்பே
அதே ஒரு பொழுதுபோக்கா
அ அ வெளயாடுவோ வெறுப்பாச்சு அடுச்சுதுனா நம்ம அதுல பொயிட வேண்டயதுதா
அ ஹா
வீரன் வெளயாடத் தொடங்கிட்டா
சேரி நீ ஒனக்கு எவ்ளோ முடிஞ்சிருக்கு
என்னாது எனக்கு அதேதா ம்
எது
எனக்கு பதிமூணு வயசு முடிஞ்சிருக்கு பதிமூணு வயசு ம்
பத்து வயசா
பதிமூணு வயசுரா
சேரி சேரி
என்னாச்சு
நாளைக்கு பதினோரு மணிக்கு வந்து ஆர்ட்ரு வருதா
ஆ அவ்ளதானா பதினொரு மணிக்கேவா
ஆ
ஆ
இரநூத்தி முப்பத்தி நாலு ரூபா
ஆ
ம்
சரி சரி
அந்த ஃபேன் இல்ல
ம்
சீரம்மு
சீரம்
ம் இதுல போட்டது ஃப்லிப் ஃப்லிப்கார்ட்ல போட்டது
ஆ கடைசில அந்த கர் சோப்பே வாங்கலடா
ரொம்ப ஆசைனா போங்க உங்க ஜூனியர் கிட்ட போய் கேளுங்க கேட்டு வாங்கிக்கோங்க
ஆஹா எப்படி இருக்குன்னு கேள்றா
அதா சொல்றே அவுங்க ஒப்பீனியன் போய் அந்த ஜூனியர் கிட்ட கேளுங்க
நாலா கேக்குறது இல்லடா
அன்னைக்கு பாத்தன் நீங்க வரும்போது அன்னைக்கு பேசுன தானே உங்க ஜூனியர் கிட்ட
எப்ப
ஃபஸ்டு டே மீட்டு
ம்
அப்ப பேசுனீங்கள என்ன அவ்வளோ பொடி சுடுது அப்பயு ரெண்டு பேர் பேசுனீங்களே
நா என்னப்பா பேசுனே
ஆமா நீதா பேசுன என்ன கண்டுக்கு கூட மாட்டுறீங்க அப்படின்னியே போயிட்டு
ஆமா டி அவன்டா அது நான்தாடா அது
ஆமா நீதா
என்னது புரியல
எனக்கே ஆச்சரியமா தா இருக்கு
இருக்கு இருக்கு ஏன் இருக்காது
அ
என்ன கண்டுக்கவே மாட்றீங்க அப்டின்னவு அவன் என்னவோ அப்பில்லா ஒன்னு இல்ல நீங்கதா கண்டுக்கவே மாட்றீங்க அப்டின்னு சொல்றது யார் நானா நீ கேக்குறது
ம்
ம்ஹு
அப்பிலாமா ஒன்னு நடந்துச்சு எல்லாத்தையு மறந்துட்டே
ம் மறப்ப மறப்ப
ம் ம்
பாத்தையு நீ மறக்கல நான் மற நாலா மறக்க மாட்டே
ம்
அ
நீய
வுரு ரொம்ப பொடி சுடுது அப்டி வேற சொன்னீங்க
பொடி சுடுதா
ஆமா ஆ அன்னிக்கி வெயில் தான
ஆ
ஆ ரொம்ப பொடி சுடுதுல அப்டின்னா ஆமா ஆமா சொன்னனே அப்ட்யே போனீங்க
பொடி சொல்றதுன்னா கேல்ஃபுன்னே தெரியாது இது
பொடி சுடுதுன்னா அ மீன் தர சுடுது அது நீங்க பொடி சுடுதுணு இதுவரிக்
எனோ செரி பண் பண்றா பண்றன்டா பண்றா
ம்ம்
ஆ